இன்னிக்கானா
ஹலோ கேக்குதா?
ஆ கேக்குது ஏ என்ன ரொம்ப நாள ஃபோனே போடல
ஆ இப்பதா ஃப்ரீயா இருந்தே எப்டி லீவ்வுலா எப்டி போகுது
ஆ நல்லா போகுது நீ என்ன பண்ற ஆளே பாக்க முடியல ரொம்ப பிஸி ஆயிட்டே காலேஜ் க்கப்பறோ லீவ் விட்ட ஒடனே ரொம்ப பிஸி ஆய்ட் க்க போல இப்பதா உனக்கு எ நெனப்பு வந்துச்சோ ம் சேரி சேரி
ம் என்ன பண்ற நீ என்ன பண்ற
நானு சும்மாதா இருக்கே ஏ இன்னு சாப்டாம இருக்க டைம் த்ரீ ஓ க்ளாக் ஆகபோதே
இனிமேதா சாப்பணு ம் பசி அதா குமே எதுவுமே பண்ணாம
அப்டில்லா இருக்க கூடாதுப்பா டைம்க்கு சாப்புடு
ஆ
அப்பதான ஹெல்த்தியா இருக்கு நம்ம ஒடம்பு ஆஹ சாப்ட்டேம்ப்பா இன்னைக்கு எங்க வீட்டுல ஃப்ரைடேல்ல அதனால பிரியாணி வச்சாங்க அம்மா
என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணியா
இல்லல்ல மட்டன் பிரியாணிதா
மட்டன் பிரியாணி நல்லா சாப்
நல்லா ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிட்டு நிக்கிறே
சேரி சேரி
ம் என்ன சத்தத்தேய காணோ உனக்கு டெம்ட் ஆய்டுச்சு போல
ஆமாமா எங்க வீட்டுல ரசோ
அப்புடியா
ஆமா
கொரல பாத்தனாலே நல்லாவே தெரியுது
ம் செரி நீ சாப்ட்டல்ல நல்லா அது போது
நல்லா ஃபுல்லா கட்டுனே
சேரி சேரி அப்றோ லீவ்ல எங்க போற என்ன பண்ற
லீவ்ல என்ன எங்க போ சொல்ற லீவ்ல ஆமா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கா அப்டி போயிட்டு வந்தோ கசின்ஸ் எல்லா மீட் பண்ணிக்கிட்டோ நல்லா எஞ்ஜாய்மெண்ட்டா இருந்தது ம்
சேரி சேரி
ம்
சேரி நா வெயிட் லாஸ் பணலான் இருக்கே எதா டிப்ஸ் இருந்தா சொல்லு
வெய்ட் லாஸா
ஆ ஆமா
என்ன திடீர்னு நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருக்க வேண்டியத் தானே கவலை இல்லாம சந்தோஷமா இருந்தனாலே
கொஞ்சோ வெயிட்டு கூடிட்டே கொஞ்ச வெயிட்டு கூடிருக்கே அதா கொஞ்சோ ஒரு அஞ்சு கிலோ மட்டும் கம்மி பண்ணலான் இருக்கே வெயிட் கம்மியா ஆக மாட்டேங்குது
ம்
உம் எதாத் டிப்ஸ் இருந்தா சொல்லு எனக்கு
ன்னா டிப்ஸ்ஸு நல்லா கிரீன்ஸ் சாப்டு கீரை சாப்டு மத்தியானத்துக்கு வெஜிடேபிள்ஸ் எல்லா சேத்துக்கோ
அதல்லா சாப்ட்டுட்டு தா இருக்கே நீ வேற
ஓ வாக்கிங் போலால்ல
வாக்கிங் ஈவ்னிங்க்கு மேல போறே
ம் காலைல போப்பா அதுதான்ப்பா நல்லது
காலையில எந்திரிக்கணுல்ல காலையில எந்திரிக்கவே முடியல
ம் எந்திரிக்கணும்ப்பா அதுதான்ப்பா நல்ல குட் ஹாபிட் புதுசா இருக்கு நானே பண்ண மாட்டே உன்ட்ட சொல்றே நானே சோம்பேறி தா போய் படுத்துருவே ஆனா நீ வெயிட் லாய்ஸ் பண்ணணுன் சொல்றே ல அதுக்காண்டிதா நா சொல்றே
செரி பாப்போம் நாளையில இருந்து எந்திரிச்சு பாக்குறே
ம் ட்ரை பண்ணு வெய்ட் லாஸ் பண்ணணுன்னா ட்ரை பண்ணு இல்லாட்டினா நல்லா படுத்து தூங்க வேண்டித் தா காலேஜ் லீவு வேற சொல்ற அப்பறோ அவசர அவசரமா ஓடிட்டு தானே இருப்போ
ம் ஆமா நம்மளுக்கு எப்ப காலேஜன்னு தெரியல எத்தன் நாள் இப்பனடியே வீட்லே இருக்க ஆமா எதுமே சொல்லல
மெசேஜ் வரும்பா வாட்ஸ் ஆப்லன்னு சொல்லிருக்காங்க
சேர் செரி கொடைக்கானல் போலான்ருக்கே
அப்படியா ஐயோ ஒரே ஜாலிதா யாரோட போற ஃபேம்லி ட்ரிப்பா ஃப்ரெண்ட்ஸா
கூட பேம்லி கூட தா
அப்டியா சேரி சேரி
ம் ஏதாவது சுத்தி பாக்க இல்ல ஆமா ஆமாமு தெரியல அது இன்னு கன்ஃபார்ம் பண்ல
ஓ
ம் கன்ஃபார்ம் பண்ண அப்பறோந்தா தெரியு
ம் அப்பா வராங்களா அப்பா அண்ணே எல்லாரு வராங்ளா
ஆமா எல்லாருமே தா
சேரி சேரி அப்ற என்ன உங்க வீட்ல பெட் ஸ்ஸல்லா இருக்குமே அதல்லா என்ன செய்வீங்க அப்பனா
அதெல்லா மேல் வீட்ல இருக்கிறவங்கள தா பாத்துக்க சொல்லணு
அப்டியா இருந்துருங்களா நீங்க இல்லாம
தெரியல ன்னா பண்ணனு அம்மாட்ட அம்மாக்கு தா தெரியு
சேரி சேரி அதா அம்மாவ விட்டுட்டு போயிறாதீங்க அதாவது டூ டேஸ் காலைல போயி அடுத்த நாள்ளு ஒரு நாள் ஸ்டேப் து பண்ணி இப்டி வந்தா தான் நல்லாருக்கும் ஒன் டேல எல்லாம் அதுக்காண்டி திரும்பி வந்துறாதீங்க
சேரி சேரி அங்க சுத்தி பாக்க எதாச்சு எடம் ருந்தா சொல்லு
கொடைக்கானல்ல அதெல்லா லேக் ருக்கும் மன்னவனூரு அப்பறோ பூம்பாற போகலா கிளைமேட் நல்லாருக்கும் நெக்ஸ்ட்டு அப்றோ நெஸ் ட் சூசைட் பாயிண்ட்டு குணா ராக்கு அது போகலா கார்டன் ருக்கு பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி அல்லாம் நல்லாருக்கும் மிஸ்ட்டா ருந்தானா கொஞ்சோ கஷ்டமாருக்கும் யாராவது நல்லா தெரிஞ்ச டிரைவராருக்கணும்ப்பா ஆக்டிங் டிரைவர் போடுறது வந்து நல்லா தெரிஞ்ச டிரைவரா போடுங்க அப்பனாதா நல்லா கூட்டிட்டு போறவங்க நல்ல வழி தெரிஞ்ச ஆளுகளா இருந்தா தா இல்ல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னுட்டு லொகேஷன் பாத்துக்கிட்டே போனோன்னா கொஞ்சோ கஷ்டமா போயிரு ல்லங்க நல்ல எக்ஸ் பீரியன்சான ஆள பாத்து கூட்டிட்டு போங்க
சேரி சேரி சேரி நா கொஞ்சோ இடல்லா பாத்து வச்சிருக்கே கோக்கர்ஸ் வாக்கு பிரையன் பார்க்கு பில்லர் ராக்ஸு சில்வர் ஃபால்ஸ்ஸு க்ரீன் வேலி
ஆவ் நீங்க செரி செரி
ம்
என்ன பிளானெல்லா செம்மையாருக்கு நா சொன்னது கூட வந்து சும்மா நார்மலாருந்துது நீ சொல்றது எத எல்லாமே எக்ஸைட்டாருக்கு இப்பயே நானு உங் கூட வரலா போல தோணுது
நீயு வரனா வா உனையு கூப்ட்டு போறே வீட்ல சொல்லி
உம் கேட்டு பாக்குறே எங்க அம்மாட்ட ஏன்னா பாணில சொன்னானா சரின்னு சொன்னா நா வரே ப்ராஜெக்ட் எல்லா முடிச்ட்டியா
இல்ல எதுவுமே நா இன்னு பண்ணவே இல்ல எழுதுற வேல இருக்கு நெறியா எதுமே பண்ல சும்மா உக்காந்து நா ஒண்ணு பழகிட்டு ருக்கே குரோஷேன் சொல்லிட்டு அந்த உல்லன்ல செய்வாங்கள்ல ஸ்வெட்டரு அதெல்லா
அப்டியா செரி
ஆமா அதான் பழகிட்டுருக்கே
ம்ம் உனக்குனா ஹேண்ட் ஒர்க்னா ரொம்ப புடிக்கும்ல நா தா வெட்டியாருக்கே
நீயும் பழகு ஏதாவது டிராயிங் பண்ணு உனக் அதான் டிராயிங் நல்லா வரும்ல்ல
ம் எனக்கு டூ வீலர் தா பழகிகணுன்னு ரொம்ப ஆசையா ருக்கு வெளிய போகல்லா ரொம்ப யூஸ் ஃபுல்லாருக்கு அ வீட்லயே இருக்குறது எனக்கு அதுதா பழகணுனு ரொம்ப ஆச வருது யாரிருக்கா நமக்கு சொல்லி குடுக்குரதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணு டைமுக்கு போகணு ட்ரைவிங் ஸ்கூல்னா
போலால்ல
அதா டைம்க்கு எந்த்ரிக்கனுமே காலைலல்ல கூப்டுறாங்க அதுக்குதா நா பயந்துட்டே பேசாம
என்ன நீ என்னேயே சொல்லிட்டு நீயே இப்டி சொல்ற
அட்வைஸ் எல்லா அடுத்தவங்களுக்குதா நமக் கெடையாதுல்ல
ஏய் செரி
உம் என்னா பேக் எல்லா பண்ணிட்டியா பேக்கிங் எல்லா ஆய்டுச்சா கொடைக்கான
இல்ல எப்போ போறோனே தெரியல எப்ப போறோ சொல்லவே இல்ல இன்னு முடிவு பண்ணல
ம்
போனா இந்த சாட்டர்டே சண்டே தா போவோன் நெனைக்கிறே
செரி
உம் என்ன சாப்ட்டா பிரியாணி சாப்ட்டன் சொன்னியோ செரி செரி
ஆமா எங்க அப்பா வருவாங்க வந்தாங்கன்னா வெளிய கூட்டிட்டு போறேனு சொல்லிருக்காங்க சீக்ரோ எல்லா முடிசிட்டு உட்காருங்கன்னுட்டு போனானாலு போவோ ம் எங்க அப்பாக்காண்டி வெய்ட்டிங்
ஓக்கே ஓக்கே
ம் சும்மா அந்த லோக்கல்ல எங்கயாது போய்ட்டு வருவோ அப்டின்னாங்க லீவ் தா முடிஞ்சிருல
செரி ம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லா எடுத்துட்டியா
தீபாவளிக்கி போகணு அம்மா கூட்டிட்டு போறேனு சொன்னாங்க இல்லாட்னா நம்ம போவோமா ஷாப்பிங்க்கு
ஆ எ வீட்டு்ல கேட்டுட்டு வேணா சொல்றே எ வீட்டுல விடுவாங்களான்னு தெரில கேட்டு நா சொல்றே
ம் என்ன ட்ரெண்டுல இருக்கு இப்ப
என்ன ட்ரெண்ட்ல அதே குர்த்தி அதே லெக்கின்ஸ் தா இப்ப ஏதோ பேகி பேண்ட்டுன்னு வருது சிகரெட் பேண்ட்டுன்னு வருது து
அல்லல்லா அப்படியா சிகரெட் பேண்ட்டா அது என்ன பேண்ட் இது உன் க கம்பெனி ஸ்பெஷலா வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கே
அதுவே புதுசா எல்லாரு போட்டுட்டு சுத்துறாங்க
உம் கம்ஃபர்ட்டா இருக்கா
கேட்டே நா வாங்கல அது கேள்விப்பட்டே அததா உன்ட சொன்னே
உம் உம்
உம்
பேகி கூட கம்ஃபர்ட்டா இருக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சு நல்லா காத்து போகுது ஆ பேகி வாங்குனே இப்போ ஃபெஸ்டிவல் வந்து போச்சுல்ல ரம்ஜான் வந்து போச்சுல்ல அப்பதா ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு போய் நா வாங்கனே
சேரி செரி
அப்ப அப்பா வாங்கி குடுத்தாங்க இப்ப இந்த காலேஜ் ஓபன் ஆகும்போது செரி எதாவது போய் வாங்கிட்டு வருவோ காலேஜு ஓபன் ஆகறதுக்குள்ள அப்பனா தான போய் கலக்கமுடி
நம்ம என்ன காலேஜுக்கு யூனிஃபார்ம் தான போட போறோ
யூனிஃபார்மா சேரி
சேரி வேற எதுவு இல்ல பாரு நா ஷாப்பிங் போறப்ப கால் பண்ணு நா வந்தா வரே
சேரி சேரி நீ கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு நானு சொல்றே வரேன்னா
ஆ சேரி சேரி சேரி
ஓகே பை டீ அம்மாவ கேட்டதா சொல்லு
ஆ செரி நானு கேட்டதா சொல்ற
ஓகே பை
உம் பை